ஆஹ் வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க
ஆன நா வந்து ஹவுஸ் வைஃப் தான் பா நீங்க சாப்டாச்சா என்ன ஆ நானும் சாப்டாச்சு
லெமன் சாதம்
சரிப்பா என்ன படிக்கிறீங்க சரி சரி
உம்
ஆஹ் ச என்ன சாப்டீங்க ம மதிய என்ன சாப்டீங்க ம் உம் சரிதா ஆ சரி உங்களுக்கு
அது என்ன எனக்கு தெரியா
ம் சொல்ற ஆ உ எ துமே செய்ய தெரியாதா இல்ல ஓரளவுக்கு சமப் பீங்ளா
எது இதுவரையு செஞ்சது இல்ல சமை சமைக்க கத்துக்கணுன் ஒரு எண்ணொ இருக்
சரிப்பா அப்டியா அ ஒ ச சின்ன விஷயொல்லா முட்ட பொரியல்
தோச சுட்ருக்க
ம் செரி சரிப்பா அப்டியா கத்துக்கணுந் தான அதுவு ஒரு கல தான நமக்கு தேவையான சாப்பாட நம்ளே செஞ்சி சாப்புல்லால்ல நீங்க வெளியில போறீங்க அப்டின்னா ரூம் எடுத்தங்குனீங்கன்னா உங்களுக்கு தா பின்னாடி கஷ் டொ சின்னச் சின்ன சாப்பாடு செஞ்சி கத்துக் க்லாம்ல
அவ இல்லையா அம்மா பி கோயிலுக்கு போயிருக்கும் போதெல்லா
ம் சரி சரி ஆ சிம்ப்புளா சிக்கன் பிரியாணி சொல்லி தர சாமச்சு பாருங்க ஆ சிக்கன் பிரியாணி பாத்தீங்கன்னா சிக் கன வந்து எடுத்துட்டு வந்தொடனே கழுவிண்ணு இல்லன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிரு அப்டி கழுவமுல்ல அப்டின்னா தண்ணில கொட்டி கொஞ்சொ மஞ்சத் தூள் போட்டு வச்சிர்ணு அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு வராது அந்த சிக்கன் நல்லா கழு ட்டு வந்ததுக்கப்றமு கொஞ்சொ நல்லா மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சொ கல்லு உப்பு போட்டு அத வச்சுட்டாக்கா அதுல அந்த கவுச்சு ஸ் ஸ்மெல்லு வந்து கொஞ்சோ கொறஞ்சிரு ரொம்ப அதிகமா ஸ்மெல்லு வரா து
ம்
நீங்க வெங்காயொ தக்காளி இப்போ ஒரு கிலோக்குன்னா கால் கிலோ வெங்காயம் கால் கிலோ தக்காளி அஞ்சு பச்ச மொளகா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆ சட்டியில எண் எண்ணெயும் நெய்யும் சேர்ந்தே ஊத்திக்கணும் ஊத்திக்கிட்டு அந்த ஆ வாசனை பொருள்லாம் இருக்குல பட்டை கிராம்பு ஏலக்கா இதெல்லாம் போட்டு ட்டு லேஸ் சா வெர் வெடிச் வெடிக்கும் கிராம்பு லேசா வெடிக்கும் அப்ப அடுப்ப சிம்ல வெச்சுட்டு இந்த வெங்காயத்த போட்டுட்டு நல்லா கிண்டிட்டே இருக்கணும் அதுல பாத்தீங்கன்னா அது மீடியம் பிளேம்ல வச்சுக்கின்றப் ப்பதா அது பொன்நிறமா வரும் ப்ரவுன் கலரா வரும் ப்ரவுன் ஆமா அது வரைக்கும் நல்லா கிண்டிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தக்கா தக்காளி வெட்டி வச்சிருப்போம்ல தக்காளி எடுத்து போடணும் தக்காளிய போட்டுட்டு அதையும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஆ நான் இப்ப சொல்லுவேன் ஆனா திருப்பி நீங்க எனக்கு சொல்லணும் இதெல்லாம் செய்யணுன்னு சரியா ஆ தக்காளிய போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறமா இஞ்சுப் பூண்டு பேஸ்ட்டு அரச்சு வச்சிருக்கோல்ல இஞ்சிபூண் டு பேஸ் ல போட்டுட்டு அது அதுலயும் அந்த ஆ வாசனை போற வரைக்கும் நல்லா கிண்டணும் கிண்டனதுக்கு அப்புறம்
பச்சை வாசனை போனோம்
ஆமா அந்த ஸ்மெல்லு நல்ல வாசமா வரும்ப இஞ்சி போண்டு கருத்து த்து விடாம அதை கிண்டிகிட்டே இருக்கணும் அடி பிடிக்கும் இஞ்சி பூண்டு பாத்தீங்கன்னா அடிபிடிக்கும் சட்டில அத னால அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த ஸ்மெல் ஒனு நல்ல ஸ்மெல்லா வரும் வந்ததுக்கு அப்புறம் அந்த சிக்கன் வச்சுருக்கோம் இல்லையா அதைல்ல பிழிஞ்சிட்டு சேர்க்கணும் இல்லைனா அதில் தண்ணியோடே போட்டோம்னா அதுவே தண்ணி விடும் சிக்கனே ஆ தண்ணியோட போடாம கொஞ்சம் நல்லா பிழிஞ்சிட்டு சிக்கன சேத்துட்டு அதையு நல்லா கிண்டலா கிண்டிக்கிட்டே இரு கிண்டிக்கிட்டே அதுல பாத்திங்கன்னா தயிர் சேக்கணு
ஆஹ்
புதினாமல்லி ஆஹ் இல்ல லமன் ஒரு அர லமன் சேக்கணு உப்பு சேர்க்கனு தண்ணி உப்பு வந்து அளவு எனக்கு அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாரியான டேஸ்ட் இருக்கு ஒரு கிலோ அப்டின்னா என்னோட கையால ஒரு பிடி ஒரு பிடி மட்டு உப்பு போடுவே அது கரட்டா இருக்கு ஒரு ஸ்பூன் கெடையாது ஒரு பிடி கைப்பிடி வந்து ஒரு பிடி
ஓகே கல்லுப்பா
கல்லுப்பு
ஆஹ்
உப்பு கம்மியா இருந்த கூட நம்ப திருப்பி போட்டுகலா உப்பு அதிகமாய்ட்ச்சினா ஒன்னுமே செய்ய முடியாது அதனால நீங்க கம்மியான அளவே சேத்துக்கிட்டு கடைசியா நீங்க தண்ணி கொதி ச்சி வரும் போது நீங்க டேஸ்ட்டு பாத்துகலா உப்பு கம்மியாக இருந்தா போட்டுகலா ஆஹ் தனி மிளகாய் போடனு நா வந்து ரெண்டு ஸ்பூன் போடுவே ஒரு கிலோக்கு பாத்தீங்கன்னா தனிமிளகாய்த்தூள் வந்து ரெண்டுஸ்பூன் போடுவே அப்றோ நா அரச்சி வச்ருக்க பிரியாணி மசாலாவ போடனு அதுல போட்டுட்டு நா நா வந்து வீட்லயேதா பிரியாணி மசாலா வந்து தயார் பண்ணி வச்சுபே கடைல வாங்க மாட்டே ம் அந்த மசாலா பொடிய வந்து அதுல போட்டுட்டு அத நல்லா கிண்டி கிண்டிக்கிட்டே இருக்கனு கிண்டிக்கிட்டே இருக்கும் போது அதுல வந்து தண்ணி விடு சிக்கன் பாத்திங்ன்னா தண்ணி விடு
ம்
அ அந்த தண்ணிய அந்த சிக்கன்லே உறிஞ்சுற அளவுக்கு நல்ல கிண்டிட்டே இருக்கணு நல்ல போட்டு மூடி வச்சுர்ரணு அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி பாஸ்மதி அரிசிக் ஃப் ஒரு டம்ளர் அ அரிசிக்கி ரெண்டு டம் டம்ளர் தண்ணியா ஆ ஆமா அதுதா அளவு பாஸ்மதி அரிசிக்கி அளவு அதுல ரெண்டு டம்ளர் தண் ண்ணி ஊத்தி அ சிக்கன் நல்லா வேகுற வரைக் நல்லா மூடி வச்சேர்னு மூடி வச்சதுக்கு அப் அப்றோ நம்ப தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடியே அந்த அரிசி இருக்குல அத கழுவி ஆ நல்லா கழுவிட் விட்டு ஆ ஊற வச்சுற்னு தண்ணி ஊத்தி கொஞ்ச ஊற வச்சுற்ணு
ஆ
ஊற வச்சதுக்கு அப்றோ ஊற வச்சுட்டு இந்த தண்ணி நம்ப போட்ட தண்ணி வந்து கொதிக்கு இல்லையா அந்த சிக்கன்ல போடு பிரியாணியில ஊத்துன தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரும் அப்போ இந்த அகல் வச்சிருக் க அரிசிய அதுல போட்டுட்டு நல்லா கிண்டணு
ஆ
ஆ கிண்டுனதுக்கு அப்பறோ நா மூடி வச்சுற்ணு மூடி வச்சுட்டு அ கொஞ்சோ அரவேக்காடு வெந்து வரு இல்லையா அரிசி சி அப்ப பாத்தீங்கன்னா நெய்ஸ் சேக்கணும் ஆ கொஞ்சோண்டு புதினா அதுல சேக்கணும் ஆ சேத்துட்டு அப்பதா டேஸ்ட்டு பாக்கணு நீங்க உப்பு சரியா இருக்கா காரோ சரியா இருக்கா அப்டின்னு ஆம்மா டேஸ்ட்டு பாத்தீங்கன்னா உப்பு கம்மியா இருந்தா போட்டுக்லா ஆ ஹா ஆம்மா பாத்துட்டு அதுக்கப்பறோ அத மூடி வச்சுட்டு தண்ணி நல்லா உறிஞ்சு வர வரைக் கு நல்லா கிண்டே இருக்கணு கொஞ்சோ ஃப்ளேம் கொஞ்சோ அதிகமா வக்லாம் தண்ணி கொஞ்சோ நல்லா கே வந்துடுச்சி அப்டின்னா கொஞ்சோ ஃப்ளேம கொறச்சி வெச்சு சி அந்த அரிசி அந்த தண்ணிய இழுக் குற வரைக்கோ சிம்ல வைக்கனும் சிம்ல வெச்சுட்டு மேல ஏதாவது வெயிட்டு வெக்கனும் வெயிட்டு வந்து வெந்நீர கொதிக் கி வெச்சு அது மேல வெயிட்டு வெக்கலா
ஆஹ் ஆஹ் ஆஹ்
அது தம்மாயிடு சாதம் பாத்திங்கன்னா அப்டியே தம் ஆகிடும்
ஓகே
அவ்வளோதா பிரியாணி
அப்டியா நல்லா டேஸ்ட் வரும்
உம் நீங்க செஞ்சி பாருங்களே
சொல்லட்டுமா நானு
ஆஹ் பிரியாணி மசாலா பொடி வந்து கடையில கெடைச்சா கூட நீங்க வாங்கிப்போ உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாதுங்கறதுனால நீங்க வாங்கி போட்டுரலாம்
ஆஹ் ஆஹ் இப்ப ப்ரிப்பேர் பண்ணி நீங்க செய்றீங்கல்ல தனியா
டிப்ரெண்டு என்னானு கேட்டீங்கன்னா டே டேஸ்ட்டு நல்லா தா இருக்கும் கடையில வாங்கி போட்டா நம்ம செய்ற பிரியாணி அது வந்து நறைய தேவையில்லாத பொருள்ளாம் அஜினமோட்டோ மாரி பொருள்லா சேப்பாங்க அதுல அது பாத்தீங்கன்னா நம்ம ஒடம்புக்கு கெடுதல் நம்ம செய்றா மாரி சுத்தமா செய்ய மாட்டாங்க அவுங்க பேக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அது ருசிக்காக அது வந்து நறைய கெமிக்கல்லாம் கலப் பாங்க அது வீணகாம இருக்குறதுக்கு க்காக சில கேமிக்கல்லா கலப்பாங்க இப்ப நம்ம வீட்டுல செஞ்சி வெச்சிருக் பொடியே பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சி சின்ன அதுல பூச்சு வந்துரோ கடையில விக்கிற அந்த பொடியில வந்து பாத்தீங்கன்னா பூச்சியே வராது அதுக்கு என்ன காரணோ அப்டின்னா அது வீணாகாம இருக்கிறதுக்கு கெமிக்
அப்புடியா
ஆமா அதெல்லா பாத்தீங்கனா ஒடம்புக்கு ஆரோக்கிய கேடு
கரெட்டு
ஆ அதனால நம்ம வீட்லயே தயார் பண்ணி வச்சுக்கிறதா எல்லாமே நல்லது குழம்பு மிளகாய்த்தூள் லேந் து மஞ்சள் தூள்ளேந்து பிரியாணி துள்ளேந்து எ எல்லாமே நம்ப வீட்லேயே தயார் பண்ணி வச்சுக்கிறதா நம்மோட ஹெல்த்துக்கு நல்லது
அப் ஆ
ஆமாப்பா ம் ஆமா
ஆனா பிரியாணி மசாலாக்கு என்னானா சேப்பே அப்டின்னா வரமல்லி இருக்குலா வரமல்லி கொஞ்சோ பட்டே கிராம்பு ஏலக்கா எல்லாத்தியு சம்மன அளவுல எடுத் துப்பே அப்புறோ அந்த பிரியாணி எல இருக் யா பிரியாணி எலருக்குள்ள இப்டி நீட்டி ட அந்த எலையு எடுத்துக்குவே அந்த எல்லாத்தையுமே எடுத்து ஆ அடுப்ப சிம்ல வச்சிட்டு வெறு சட்டியில எண்ணெ ஊத்தாம வறுத்துட்டு ஆ மிக்சில நல்லா பொடி பண்ணி வச்சுருவே
ம் ம் ம்
இது மட்டுதா நா வ யூ ஆ யூஸ் பண்ணுவனே கறி கொழம்பாகட்டு எல்லாத்துக்குமே நா இது மட்டுதா யூஸ் பண்ணுவே கடையில எந்த பொடியு வாங்க மாட்டே மஞ்சத்தூள் கூட நா வந்து வாங்க மாட்டே கடையில மீனுக்கா தனி மிளகாத்தூள் போடுவே அதுல மீன் வறுவலுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளி இ பூண்டு எல்லா மிக்சில அடிச்சிட்டு தனிமிளகாய்தூள் போட்டு அதுல கொஞ்சம் லெமன் சேத்து ஆ உப்பு சேத் து மீன பெசற வச்சிருவே நா
அப்படியா
ஆமா அப்படிதா மீன் வறுவல்
ஆ ஆ ஆ ஆ
ஆ ஆமா ஆம் மா கடையில வாங்காம இத மாரி பண்றதுதா நல்லது அ ஆமா நீங்களு ஒரு முற நா ஒரு ப்ப வந்து நா சொல்ற மாரி மீன் வருத் த்து பாருங்க
ஆ ஆ
அம்மா கூட நின்னு சமையல் பண்ணுங்க என் பையன் பா திங்கன்னா என் பையனுக்கு வந்து பதினஞ்சு வயசு ஆகுது என் பையன் எனக்கு காய்கறிலா வெட்டி கொடு பா
அதெல்லா நானு பண்ணுவே காய்கறி வெட்டி தரதெல்லா பிரச்சன இல்ல
ம் ம்
அது பிரச்சன இல்ல சமைக்குறது தா அம் நம்ம சமையா ச நம்ம சமைச்சா
ம் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா நல்லா செய்ய முடி எது கொஞ்ச கொஞ்சமா தா நல்லா செய்ய முடியு எல்லாமே ஆரம்பத்ல யே வந்து எல்லாமே கரெக்டா வந்துறாது தப்பு பண்ண தப்பு பண்ணாத எல்லாமே கரெக்டா வரும் ஆமா எல்லா விஷயமுமே அப்படிதா ம் ஆமா ஒரு கணக்காகட்டும் எல்லாமே அப்படிதான்
ஆமா
ஆமா
ஆ நீங்க எப்பவுமே வீக்லி ஒன்ஸ் பிரியாணி செஞ் சீங்களா
ஆமாப்ப இங்க இப்பிடி பிரியாணி அடிக்கடி தான் சிக்கன் பிரியாணி வந்து அடி கடிய பசங்களுக்கு பிரியாணி பிடிக்கும் சிக்கன் பிடிக்குகிதனால ஆமா ஆமா
ஆ ஆ ஆ சரி உங்க உங்கள்கிட்ட
நன்றிப்பா மீண்டும் ஒரு அழைப்புல பேசலாமா ஆ ஓகே ம் சரி நன்றிப்ப நான் கால்
நன்றி ரோனி